ஹலோ
ஹலோ
இந்த நைட்டு யாரு கால் பண்ற சொல்லுங்க
சொல்லுங்க நா அது ஒரு நண்பர் சரக்கடிக்க கா சரக்கடிக்க காஸ் கால் பண்ணாரு
ம் சொல்லுங்க உங்க அதாங்க நீங்க சொன்ன மாரிதாங்க இப்ப அந்த படங்கள மாதிரின்னா நெஜ லைஃப் கெடையாது படத்துல ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க சம்து ஆ ஹேப்பி என்டிங் வேணு மூவிய பொருத்த மட்டு ஹேப்பி என்டிங் வேணுங்க மூவி
ஃபே
ஏங்க உங்களுக்கு புரியுதா மூ வில ஹேப்பி என்டிங் இல்லன்னா யாரு வந்து படத்த பாக்க மாட்டா
ஏங்க ஏங் ஹேப்பி என்டிங்ல மட்டு ஹேப்பி என்டிங்ல மட்டுந்தா மூவி முடியுது நீங்க சொல்றீங்ளா நீ
ஏய் மோஸ்ட் ஆஃப் த மோ ஏ அது ஒரு ஹே ப்பி என்டிங்காதா இருக்கு அவ்ங்க வ பிரிராங்கனா அப்ப ஹாப்பி எண்டிங்காதா இருக்கு முன்னாடி உள்ள மூவிகள் பாத்துர்க்கீங்களா இப்ப எடைல ஒரு சீன் பாத்தேங்க ஃபேஸ்புக்ல தா என்னனா அந்த ஒரு முரளி மீனாவோட சீனு அந்த ஒரு அவ அந்த சேல பாட்டுலா வரு நல்லாருக்கு சோ அந்த பாட்ல மொரலியு மீனாவு தா உண்மையாவே இப்ப பண்ணிட்ருப்பாங்க சின்சியரா லவ் பண்ட்ருப்பாங்க ஆனா என்ன ஒரு ஏழ பொண்ணுக்கு அவ வாழ்க்க குடுத்தாகணு என்ன பண்ணுவா மீனாலே மொறலி சொல்வா அதுவு பேஸ்ட் ஆன் த சோவு து உண்ம தானங்க புரிதா ஆனா அவனு என்ன பண்ணுவா அவ கண் முன்னாடியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழுவா சோ இந்த இது
ஏங்க உங் ஆக்சுவலா ஒன்னு சொல்றே நீங்க சந்தோஷமா இல்ல சந்தோஷமா இல்லன் சொல்றீங்கல அந்த எடத் துல வந்து நீங்களே அனுபவிச்சிருக்கீனு சொல்லீர்க்கிங்க அந்த அந்த பெயின் எப்டி இருக்குன் உங்களுக்கே தெரியு சந்தோஷங்கறது என்னங்க யாராது ஒருத்தங்க வந்து லைஃப் ல வந்து புடிக்காம கால்ல எந்துருச்சி அவனுக்கா பொய்யா நடிச்சு சிரிச்சுட்டு இதே வந்து
யாலா நடிக்க மாட்டாங்கங்க ஏங்க பொய்யாலா நடிக்க மாட்டாங்கங்க நா உண்மைய சொல்றங்க பொய்யால்லா யாரு நடிக்க மாட் டாங்க சும்மா பண்ணுவாங்க ஏன்னா அதுக் அவ்ங்களோட ஆ கடம அப்டிங்கிற மாறி வீட்ல சமைக்கணு கண்டிப்பா சமச்சுதா ஆகணு பிள்ளைங்கள பாக்கணுமா பாத்துதா ஆகணு பெத்துதா ஆகணு அப்டிங்கெற மாறி கன்டிஷன்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்ல அந்த மாறி தா இருக்கு உங்களுக் தெரியில ஆனா இங்கெல்லா அப்டிதா இருக்குங்க ஊர்
ஆப்ஷன் ஆப்ஷன் அதா சொல்ற பாத்தீங்ளா அந்த முடிவெடுக்க முடியாதாங்க அப்டி இருக்குலாங்க முடிவெடுக்க முடியறவங்க அந்த மாறி இருக்க மாட்டாங்க நா ஒரு நிமிஷோ சொல்ற கேளுங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆக்சுலா வந்து ஆ ஆ ஆ எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கனகுன் சொல்ட்டு அவர் வந்து எக்ஸ் கவுன்சுலர் அவுரு அவுரு வந்து ஒரு அக்காவ லவ் பண்ணாரு சரிங்ளா அந்த அக்காக்கு அந்த எடத்ல வந்து அந்த அக்கா அந்த அக்கா வந்து கல்யாணம் பண்ட்டு போய்ட்டாங்க அந்த அண்ணா க்கு அந்த அண்ணாக்கு ஒரு நாப்பத்திரெண்டாச்சு இப்ப ஆனா இப்ப வரைக்கு அந்தண்ணா மேரேஜ் பண்ல ஏம் பண்லணா அந்தண்ணா அந்தக்கானால மறக்க முட்ல தா இதுக்கு இந்தண்ணா கவுன்ஸ்லரு எக்ஸ் நல்லா சொத்து இருக்கு எல்லாமே இருக்கு இப் இவுங்க இவ்ங்க
அததா பைத்தியகாரத்தனமா இல்லங்க ஏ நீ வந்துட்டு கஷ்டப்படுவாரு தெரிமா தனி யாவே இருந்து
அவங்க அம்மா எறந்துட்டாங்க அவரு இப்ப தனியாதா இருக்காரு வேலக்காரங்க வருவாங்க சமஸ்ட ஏன்னா அவ தம்பி கல்யாண பண்ணி தம்பி தனியா சொத்துல பிரிச்சு குடுத்துட்டாரு அவங்க தங்கச்சி கல்யாண பண்ணி வச்சாறு அவங்க அந்த அக்காக்கு சொத்துல பிரிச்சு கொடுத்துட்டாரு இப்ப அவங்க அம்மா அப்பா இருந்த வீட் தோட்டத்து வீட்ல தா தோட்டத்தில இருக்காரு அவ அவர் அங்கதா இருக்காரு சமையல் கார வருவாங்க சாப்பாடு செய்வாங்க சாப்பாடு செஞ்சு வச்சிட்
ஏங்க அது தனிமை எவ்வளோ நரகமானது தெரியுமாங்க அவர்ல்லா என்ன பண்ணனு தெரியுமாங்க பேசாம ஒரு ப கொழந்தைய அப்ப நீ ஒரு பையனோயோ பொண்ணையோ அடாப்ட் பண்ணி அந்த பிள்ளைங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலா
அவர் எதுக்குங்க பையன அடக்கணு அவ அதா சொல்றா அவரு அவ அவரோட சொத்த வந்து எல்லாமே அந்த அந்த அக்கா பேர் எழுதி வச்சுட்டாரு அவருக்கு அப்புற அந்த அக்காவுக்குதா அப்படிங்கிற எழுதி வச்சுட்டாரு அவரு
இது ஒரு பையித்தியக்காரத்தனமான ஒரு இது னா அங்க முடிவு நீங்களே சொல்லுங்க இது ஒரு பைத்தியகாரகரமான முடிவு தான
அத எப்படி நீங்க சொல்றீங்க அத
அவங்க ஏங்க அவங்க வேணானு சொன்னா உங்க பேர்ல என்ன எது
ஏங்க வந்து அந்த சொல்ற பாத்தீங்கா அந்த அந்த அன்னைக்கு இருந்து இருபது வருஷத்துக்கு இருந்த சூழ்நிலையில வந்து அக்கனால வந்து அவர அவரை வந்து கல்யண பண்ண முடியல அதுக்குன்னு அவர் சொல்றாரு பயனல்ல அவ சூல்நெல அவரு கல்யாணம் பண்ண முடியல அங்க அப்ப அம்மா அக்கா விட்டுட்டு போயிட்டா நான் அவள உண்மையா லவ் பண்ணியிருக்கே அவள விட்டு நா கல்யாண பண்ண முடில
பொண்ணுங்கல எந்த ஒரு பொண்ணுங்களாலேயாவது இப்படி இருக்க முடியும்னு நெனைக் க்கிறீங்களா வீட்ல எ நா அவன் தா வேணுன்னு போய் நின்னே அவன் பின்னாடியே போயி அவன் வேனான்னு சொல்லி நம்மள தொரத்தி அடிச்சு நம்ம வீட்ல வந்து இல்ல அவன்தா வேணு அவன் தான் வேற எவளயோ கெட்டிட்டால இனியாவது கெட்டுன்னு சொல்லி நம்மள போட்டு தொவச்சு எடுத்து நம்மள புடிச்சு வேற ஒருத்த கையில தள்ளிடுவாங்க அவங்கிட்ட நம்ம சொன்னாலு அவங்காதுலயு விழாது என்ன பண்ண முடியு சொல்லுங்க
அதாங்க நானு சொல்றே பசங்கனால பொன்ணுங்கள அது முடியாதுங்க பசங்களால அது முடியுங்க அது வா சரிங்ளா பசங்க பசங்கள முடியுங்க ஆனா பொண்ணுங்களாருந்தா அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாது இது பண்ண முடியா அல்லா
ஏங்க பசங்க ஏங்க பண்ணனு நீங்க என்ன தியாக செம்மல் எல்லா அப்புடி உக்காந்து என்னத்த காண போறீங்க அவளுங்க கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளையையு பெத்துட்டு சந்தோஷமா வாழ்வார்களோ இல்லியோ வாழ்றாங்களா ஏ நீங்களும் வாழ்ந்து காட்டுங்களே ஏண்டி நானும் தாண்டி வாழ்கிறே அப்டின்னு சொல்லி வாழ்ந்து காட்டுங்களே
அப்பட இல்லங்க அவ்ளோ உக்க கெடைச்சதுட்டு இருக்கலாங்க
ஏங்க லவ்வுக்குமைய இருந்த மட்டு உங்களுக்கு என்ன தியாக தும்மல் பட்ட வைக்க போறாங்களா
பட்டலகுடுல்லாம் வே இருக்க வரைக்கும் சம்ப நல்லாம் இருக்க வேணாங்க இக்க சிலைக்கு இடம் இல்லியாமா இல்ல எல்லாத்துக்கு செல வெச்சு
அப்புறம் என்னங்க அந்த இது என்னன்ன சீனுக்காக நீங்க அப்டி இருக்க போறீங்க சொல்லுங்க எதாவ்து ஒத்தாத ஒரு இது பண்ண போறீங்களா கெடையாது வெத்தியா நெனைச்சிட்டே இருக்கே நெனைச்சிட்டே இருக்கே இந்த சீன் எனக்கு தேவ இல்லில்ல அது அவளுங்க நல்லாத்தானே இருக்காளுங்க அவளுங்க ப ஏதோ ஒரு வாழ்க்கைனாலு வாழ்ந்துட்டு தான இருக்காங்க அவங்களளை மாரி என்ன ஸ்டக்கா ஆயா நிக்கிறாங்க ஸ்டரக்காய் நிக்கிறக்றாலும் பைத்தியக்காரத்தனம் முட்டாள்தனமான ஒரு விஷயம் சரிங்களா நமக்கு ஏதோ ஒரு போக் கடைச்சா அதோ கொண்டு ண்டு அப்படியே முன்ன போயிட்டே இருக்கணு நம்ம அந்த எடத்துல நின்ட்டு இருந்தா பைத்திய கரத்தனமா தா வருது இ நா அந்த பைத்திய கரத்தனாதா ரொம்ப நாள் பன்னிட்டே
அதாங்க சொல்றே யாரு வந்து ஒருத்தங்க வந்து
நிஜமாவே இப்படியெல்லா இருந்தா ஒருத்தவங்க மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க நம்ம ஆஹ் எப்பனால இருக்காங்கல்ல அப்டிங்கிற மாரி ஒரு எண்ணத்தை யாருக்கு குடுத்துறாதீங்க செரிங்களா யாருக்கு எப்புவுமே அவைலபிலிட்டி குடுத்துராதீங்க அப்புற உங்களல்லா மதிக்க கமோட்டாங்
அப்டில்லா நீங்க சொல்ல அவைலபிலிட்டி இல்ல இல்லிங்க என்னைக்கா இருந்தாலு எந்த ஒரு செகண்ட் ஹா இருந்தாலு அவளுக்காக நிற்பேன் உயிர் போற என் உயிரூ கடைசி போற வரைக்கு நா அவளுக்காக நிப்பேன் அவன் என்ன நெச்சிருக்கானு எனக்கு தெரியல நா இப்ப சொல்றேங்க அவ என்னக்க எனக்கு நெனைத்திருக்கிறா எனக்கு தெரில எனக்கு இப்ப வரைக்கு அவ என்ன ந்தனை வெச்சிருக்கா எனக்கு தெரில செரிங்களா ஆனா வந்து நா சொல்றேனன்னா அவ என் என் வீட்ல வந்து எத்தன நாள்ல வந்து நா சொன்ன ஏ வீட்டுல வந்து பேசினத அவங்களுக்கு தெரியாது என் வீட்டுல என்ன சொல்லிருக்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனா சொல்ற ஒரே விஷயம் தா அவதா எனக்கு எல்லாமே அவதான்டிதா எல்லாமே சொல்ல எங்க வீட்ல எல்லாத்துக்குமே அது தெரியு அதனால என்ன வீட்ல வந்து ப பெருசா போர்ஸ் பண்றது எதுவு பண்றது இல்ல அல்ல இப்ப கண்டனுசா எனக்கு வேற அடிபட்டு இருக்கு வேற லைனா இது ஆறதுனால வீட்லயு கொஞ்சோ டிஸ்டி ஆயிடுச்சு இதாயி இருக்கு அப்டிங்கற மாரி வீட்ல கொஞ்சோ பயப்படுறாங்க அதனால வீட்ல வந்து எதுவுமே பாத்து இ நாளை சென்னை போக வேண்டியதுங்க சென்னை போறங்க வீட்ல என் அளோ பண்ண மாட்டேங்காங்க திடீர்னு ஒடம்பு செரி இல்லாம போயிச்சு என்ன பண்ண அவ்ளோ தூரம் போய திருப்பி கார்ல வரணு தனியா போவே ஏத ஆக்சுனா வீட்ல பயப்படுறாங்க வய வி வந்தட சம்த்திங் ஆச்சா என்ன பண்றது வேண்டே வேனு சொல்லி வீட்ல சொல்லிட்டு இருக்காங்க நா நா சென்னை போயே ஆகணு எனக்கு டி செரிங்களா திருப்பி அங்க போயிட்டு முடிச்சுட்டு வந்தே ஆகணு
எதுக்குங்க வட்டி வசூல் பண்ணறதுங்க ரவுடி த்தம் பண்றதுக்காங்க இல்லங்க கேட்டே
ஆபீஸ் பி ஆபீஸ் ஒர்க்கா போறாங்க சென்னை போயே ஆகு அதுக்கு ஆனா என்ன சொல்றாங்க வீட்டுலெல்லா வேணா நீங்க வேண்டாம் வேணாம் இப்பதா கால்ல அடிபட்டு
ஆஹ் உங்க உங்க உங்க அவங்க என்ன சொன்னாங்க
எங்க அவங்களுக்கு அவங்ககிட்ட சொன்னே அவங்க வந்து நா பிளைட்ல போற ஆப்ஷன் இருக்குட்லயே போது பிளைட்லயே போக வேண்டியது தான திட்னாங்க
ஆஹ்
பயமா அப்டின்னு கேட்டிருக்காங்க ஆஹ
புரிலீங்க
பயமானு கேட்டுருப்பாங்க
பயம்தா கால் பண்ணிருக்கோனா மாரியே பயம் உன்னி அந்த பயோ போகல போயிருக்கே வீட்டு்லா இருந்தாலு அந்த பயம் போல என்ன பண்ணுறதுங்க
செரி ம்
ஏனா வீட்ல போய் சொல்ற அவங்க வீட்ல போய் சொல்ல நா போம்போது வெள்ல போய் திரும்பி வரும்போது நா கார் எடுத்துட்டு கா எ ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு தனியா கோயமுத்தூருக்கு வர போறன்ல நா ஒண்ணுமே சொல்ல நானு அவுங்க சொன்னா அதுக்கு அவுங்க என்ன சொல்லுவாங்கனு எனக்கு தெரியு எனக்குமே
இது ஒரு அனாவசியமான செயல் தானங்க நீங்களே சொல்லுங்க ஒரு கார்ல தனியா டிராவல் பண்றது அதுவு ஒரு லாங் டிராவல் பண்றது என்ன ஒரு எதுவு நம்ம இருக்க கண்டிஷன்ல அது ரொம்ப முக்கியமாங்க சொல்லுங்க
ஏங்க ரொம்ப நாாளாச்சுங்க நா லாங் டிரைவ் பண்ணி எனக்கு எனக்கு நீடடு காய அவுங்க கார் யூஸ் பண்றதில்ல அவுங்க இருந்தாங்க எடைல கார் யூஸ் பண்ணாம வச்சிருக்கா எனக்கு கார் கொஞ்ச நீடடா இருக்கு ஏனா பைக் ட்ராவல் பண்ண முடில அதிகமா அதனால எனக் கொஞ்ச
இந்த விஷயோ தெரியுமா அவுங்களுக்கு தெரியவே செய்யாதுன் நெனைக்கற
தெரியாது தெரியாது தெரிஞ்சுதுனா எனைய அவுங்க அலவ் பண்ணவே மாட் டாங்க நீ எங்க சென்னைய போ வேணா சொல்லிருவாங்க நா போய் உண்மை
என்னங்க சொன்ன ஒடனே என்ன கேக்கவா போறாங்க அப்டிதான
அப்பிடி இல்லிங்க வரம்போது சொல்லிக்லா இப்ப நா போம்போது சொன்னா எனைய போறக்கே மாட்டாங்க எங்கட்ட போறக்கே அலவ் பண்ண மாட்டாங்க அவுங்க எனைய அங்க போயி நா வந்து ரீச்சா இ போம் போதே
இதே மாரி உங்கள்ட்ட அவுங்க போய்ட்டு வந்து நா இப்டி போனே இப்டி பேசுன இப்டி நடந்தே அப்டி சொல்லி சொன்னா
ஏங்க நா அப்பிங்க விடுவ இதய அவுங்ளுக்கு
ஆ நீங்க மட்டு பண்லா இதுதாங்க சுயநலம் அப்படிங்கறது இப்படிப்பட்ட ஒருத்தரு நான் எ எப்ப வேணாலும் நிப்பேன் அப்படி சொல்லி நெஞ்சு நிமித்திட்டு பேசுறது
இப்ப எப்ப எப்படிவேணா இருப்பான்னா இப்ப அவ ஆள் எனக்கு உடம்புசரியில்லை நல்லாவே தெரியும் இப்ப காலே ப்ராப்ளமா இருக்கு மி எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும்அவங்களுக்கு தெரியும் வலிக்கும்கறது நல்லாவே தெரியும் அவுங்களுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எம் மேல என்ன அவன் வந்து நான் பயங்கர திட்டிட்டு இருக்காங்க நை்ட் நா வெளியே போலாங்க திருட்டு இருந்தாங்க இன் திருப்பி சென்னை நான் போய் திருப்பி கார்ல சொன்னா அவங்க விடுவாங்களா நீங்க வெளியவிடுவீங்களா நீங்க அலவ் பண்ணுவீங்களா
புத்தி எழுதறவேன் இருக்கறவன் போக மாட்டான் நான் நம்ம நான் உங்களை திட்ட முடியுமாங்க க்ஷ
இல்லைங்க நான் கம்பல்சரியா போயே ஆகணும் ஏன்னா எங்க ஓனரும்
அப்ப யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு போகணும் தனியா யாராவது போங்களா சரி நமக்கு தான் முடியலேன்னு தெரியுதல்ல ஆஹ
கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போனா அவங்களுக்கு நாங்க தான் செலவு பண்ணணும்
அந்த செலவு பாத்தா இப்ப மனுஷனோட உயிர் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா
புரியுதுங்க புரியுது அதாங்க வீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க தனியா போகவேண்டாய்யா அதாங்க வீட்லயும் சொல்றாங்க
இதுல வேற நா அவளுங்களுக் ஆஹ் கடைசி வர இருப்பேன் இப்படி பேய் அங்க போய் நல்லா ஊர் சுத்த போறதுக்கு இப்படி பேசறது சரிங்க உம் இஷ்